சிஸ்டர் ஹலோ
ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா
கேக்குதுங்க சிஸ்டர் சொல்லுங்க
சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க சிஸ்டர் பிஸியா இருக்கீங்களா இல்ல எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் பிஸியா இருக்கீங்களா ஃப்ரீங்களா
இல்ல சிஸ்டர் ஃப்ரீதா சொல்லுங்க
சிஸ்டர் இப்போ சம்மர் வெக்கேஷன் ஆனதுனால ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலான்னு யோசிச்சே கொழந்தைங்க எல்லா இப்ப லீவ் ஆனதுனால பாவோ அவங்களுக்கு ரொம்ப போர் அரிச்சுருச்சுல்ல வீட்லே சதி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணா நல்லா இருக் கொஞ்சமாது யோசிக்கிறே நீங்க என்ன சொல்றீங்க
ஆ போலா சிஸ்டர் நம்ம பசங்க எல்லாருக்கு ஓகேனா நம்மளு போலா எ சைடு ஃபேமிலிலயு கேட்டு பாக்குறே நீங்க அப்பா சைட்ல கேட்டு பாருங்க நா எங்க அம்மா சைட்ல கேட்டு பாக்குறே எல்லாருக்கு ஓகே கம்ஃபர்ட்டபிள் டைம் அப்டின்னா நம்ம போயிட்டு வந்துடலா
ஓகே சிஸ்டர் ஏன்னா நம்ம அப்டின்னா ஒரு பி இன்னைக்கு மாரி ப்ளான் பண்லா அப்டி இல்லாட்டி ஒரு டூர்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் மாதிரி ஆ பிளான் பண்ணா கொஞ்ச நல்லாருக்கும்னு நெனைக்கிறே ஏன்னா அப்பனா கொஞ்ச வீட்லயே இருந்து ஒரு மாரி போர் அடிச்சிருச்சு நம்மளுக்கு சேந்து இவங்களோட ஆஷஇவங்கள வச்சுதா நம்மளு ஒரு டூர் போ டூர் போ முடியு அதுனால யோசிக்கிற
எனக்கு அதா சிஸ்டர் தோணுது எனக்குமே போர் அடிக்குது வீட்ல எவ்வளோ நாள் தா வீட்லயே இருக்கறது ரொம்பவுமே போர் அடிக்குது நம்ம டூர் மாரி பிளான் பண்லா ஒரு த்ரீ டேஸ் அப்பில்லன்னா ஒரு ஒன் வீக் கூடி போற மாரி பாக்கலா உங்க வீட்ல எல்லார்ட்டியு பேசுவோ பேசி அவுங்க எல்லாரு என்ன சொல்றாங்கன்னு பாப்போ ஆ அவுங்களோட ஆ ஃப்ரீ டைம் எல்லாத்தையு கேட்டுட்டு நம்ம ஒரு நாள் அரேஞ்ச் பண்லா பசங்கள்லா ஓகேவா ஒன் வீக் வெளியில போறதுக்கு பசங்க எல்லாருக்கு ஓகேவா இருக்குமா
ஆ ஓகே இவங்கள்லா வளந்துட்டாங்கல்ல நம்ம பண்ணிக்கலா ஒன் வீக்னா ஆனா எங்க எப்டி போறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணனு ஆ எப்டி பிளான் பண்லா நம்ம எங்க ஒரு தீம் பார்க்கு பீச்சு இந்த மா ரி ஆ ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொன்னு ஒரு ஒரு பிளேஸ்ல நம்ம ஆ பிளான் பண்ணாதா கொஞ்ச நல்லாருக்கும் ஏன்னா நம்ம அங்க போயிட்டு அப்புற அங்க போலாம் இங்க போலானா அது கொஞ்ச சொதப்பலாயிடு டிராவலிங் டைமே வேஸ்ட் ஆயிடு ஆ நம்ம போற எடத்துக்கு பக்கத்து பக்கத்துல என்னென்ன தீம் பார்க்கு மாலு அப்புறம் பீச்சு ஆ டெம்பிள்ஸ் அந்த மாண்ரி என்னென்ன இருக்ககோ அதை அப்படியே பண்ற மாதிரி நம்ம பாாரத்துக்கணும்
ஆனா முன்னாடியே எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணணு
ஆமா
நம்ம ஃபஸ்ட் எல்லாமே பாக்கலா எது நமக்கு மனிவைஸ் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்னு பா பாப்போ
அதே மாரி என்ஜாய் பண்றளவுக்கு இருக்கணும்ல ஃபஸ்ட்டு எல்லாத்தையு பாப்போ பாத்துட்டு ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது நம்ம என்னன் டிசைட் பண்ணுவோ
ஆமா சிஸ்டர் இப்போ நம்ம ஃபேமிலியில எப்டியோ ஒரு ஆ நம்ம கால்குலேட் பண்ணாலே ஒரு முப்பது பேரு வந்துருவாங்க
முப்பது பேர் தானா இருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க அதிகமா இருக்கும்னு நெனைக்கிற நானு
ஆமா முப்பது பேருக்கு மேல இல்ல சொன்ல சொல்ற ஏன்னா கொஞ்ச பேர்த்துக்கு ஒர்க் கு டைம் எல்லா செட் ஆகட்டியுமே செட் ஆகவங்க ஒரு முப்பது பேருன்னு வந்தா கூட ஒரு வேன் மாரி அரேஞ்ச் பண்ணிக்கலா
வேன் ஓகே வேன் ஓகேதா நெனைக்கிறே
ஆ ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து வே இந்த மாரிதா ட்ரிப் போனாங்க லாஸ்ட்டு ஒரு ஆ லாஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு அங்க எப்டின்னா வேன்னு வந்து அரேஞ்ச் பண்ட்டாங்க அது பேக்கேஜ் எப்டின்னா ஒ ஒரு ஆளுக் கு அது நம்ம போற எடத்த பொறுத்து ஆ அப்டின்னா ஃபுட்டு அக்கமடேஷன் வந்து நம்ம எங்க போய் ஹோட்டல்ஸ் ட்ரை பண்றோமோ அத வந்து நம்ம பண்ணிக்கணு பட் ஃபுட் எல்லாமே அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க
ஆ இதுவு ஓகேதா அப்ப நம்ம அவர்கிட்டேயே பாக்கலாம்ல அவருக்கிட்டே கேட்டு பாருங்க அவரு யார் வச்சு போனாரு நம்ப அவுங்களே அவுங்கிட்ட பேசலா
ஆமா சிஸ்டர் ஏன்னா நம்ம ஃபுட்டுக்காக கொழந்தைங்கலாம் கூட்டிட்டு போய் முப்பது பேரு நாப்பது பேரு ஒரு ஹோட்டல்ல போனா அங்கே போயி சாப்டுறது வெயிட்டிங் டைமு எல்லாம் வேஸ்ட்டு
பசங்கல்லாம் வச்சு சாப்றதும் கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும். நம்ம தனியா சமைச்சு சாப்டுறதுதா நல்லா இருக்கும்.
ஆமா சிஸ்டர் அவங்க எப்டின்னா. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற நம்ம எப்போதும் கோயிலுக்கோ நிறுத்திட்டாங்கன்னா, நம்ம போய் வளரதுக்குள்ள பிரேக் ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருவாரு இல்ல பிரேக் ஃபஸ்ட் முடிச்சுட்டு நம எங்கே அனுப்புவாங்க போய் வரறதுக்குள்ளே லன்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணுனா நம்ம எந்த மாரி பிளேஸ் போணு கோயில இந்த மாதிரி போணுமா இல்ல என்ஜாய் பண்ற மாதிரி போணுமான்ற மாதிரி ஒரு ச இது சொன்னா போதும் எங்க எங்க போனுன்ற மாதிரி சொன்னா போதும், அவங்க பிளான் பண்ணிக்குவாங்க.
இல்ல நீங்க அவர்கிட்டயே சொல்லுங்க இது நல்லாதா இருக்கு அப்ப அவர்கிட்டயே நம்ம பேசிக்கலாமா பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலா
அதா சிஸ்டர் ஆனா பாக்கனு பாக்கணு எப்படி இருக்கு என்னனு பாத்துட்டேனா அப்றோ பிரச்சனயே இல்ல ஆ ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லா போலாம். ஏன்னா அந்த டைமில ஃபுட்டுக்கு அதுக்கும் இதுக்கும். எல்லாமே பிரச்சனையா இருக்கும். அதுக்கு நம்ம அவங்களையே பிளான் பண்ணிக்கலாமா.
எனக்கு அதுதா சிஸ்டர் பெட்டர்னு தோணுது நீங்க நம்ம டேட் மட்டு கன்ஃ பாம் பண்ணிட்டு நம்ம லகேஜ்லாம் பேக் பண்ண ஸார்ட் பண்ணிடலாம்
ஓகே சிஸ்டர் டேட்ட அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க அப்பா சைட்ல எல்லாத்துக்கும் கால் பண்ணுங்க நா அம்மா சைடுல எல்லாத்தையும் கால் பண்றேன். பண்ணிட்டு யார் யாருக்கு ஓகே எவ்ளோ பேர் வராங்கன்னு ஏன்னா எவ்ளோ பேர் வராங்கன்னு சொன்னாதா நமக்கு அதுக்கு ஏத்த மாரி அவரு கிட்ட ஓரளவு சின்ன வேனு, அப்புறோ கொஞ்சம் பெரிய பஸ்ஸு எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு எது சூட்டபிள் எவ்வளோ பேர் வராங்கன்னு பாத்துட்டு அவங்களுக்கு சொன்னா அவங்க அதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ பட்ஜெட்ன்னு சொல்லிருவாங்க. ஃபுட் எல்லா சேத்தியே அப்டின் சொல்லிருவாங்க
சரி ஓகே சிஸ்டர் அப்ப நான் அம்மா சைடுல எல்லாருக்குமே கால் பண்ணிடுறேன் டிராவலி்ங் டைம்ல யாரெல்லாம் வாமிட் எடு பங்க வர தெரியாது. அதுக்கேத்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆயிடணும். நேறைய பேரு வேற டிராவல் ஒத்துக்காம வேற இருக்கு.
ஆமா ஏனா பெரியவங்க எல்லாமே அ எல்லாமே வருவாங்க சின்ன குழந்தைங்கைல இருந்து பெரியவங்க வருவாங்க சின்ன குழந்தைங்க போனா கூட அவரு பரவாயில்லன்னு சொன்னாங்க அ என் ஃப்ரெண்ட் அவங்க போகும்போது இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போணும்னா கூட ஒரு சில பேர் வந்து, வண்டி நிறுத்தறதுக்கெல்லாம் என்ன அடிக்கடி நிறுத்த பத்துமானு யோசிப்பாங்க அவங்க அதெல்லா இல்ல நிறுத்துவாங்க எப்ப தண்ணி கேட்டாலுமே எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க ஃபுட்டு், தண்ணி, ஜூஸ், டீ, காபி எல்லாமே அந்த பேக்கேஜோட வந்துடு ரூம்சார்ஜ் மட்டு நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு அது கூட நம்ம ஃபேமிலி ஃபேமிலி ஆ ஃபேமிலி ஃபேமிலியா போகும் போது ஆ இப்போ ஒரு ரூமுக்கு இப்போ ஒரு ஃபைவ் ஹண்டரட் சிக்ஸ் அண்ரட்டு அந்த மாறி இருந்துச்சுன்னா ஒரு நம்ம அத அப்டியே நம்ம இம் நாலு பேருக்கு இரு க்கமா ஒரு ரூம்ல அஞ்சு பேரா அப்படின்னா கூட டிவைட் பண்ணிக்கலா நாலு பேரா அஞ்சு பேரா பாத்துட்டு டிவைட் பண்ணிக்கலா
ஓகே ஓகே சிஸ்டர்
அதனால இந்த ரூம் சார்ஜ் மட்டுந்தா அது கூட நம்ம டிவைட் பண்ணும் போது அதுவும் பெரிய சார்ஜா இருக்காது என்னங்க என் எப்டி சொல்றது வாட்டர்ல இருந்து ஜூஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே குடுக்கும் போது ரூம் சார்ஜ் ரொம்ப பெருசா இருக்காது அப்பற நம்மளுக்கு கொழந்தைங்க போகும்போது ஏதோ ஐஸ்கிரீமு இல்ல ஏதோ வெளையாட்டு திங்ஸ் எல்லா வாங்குவாங்க அதுதா
நம்ம மணி கொஞ்ச ரெடி பண்ணிக்கணு
ஆமா நம்ம என்னன்னா இப்போ நம்ம ப்ளான் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்க என்னன்னு யோசிச்சுட்டு அத ஏத்த மாதிரி பஸ்ஸா வேனானா அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா அவரு வந்து அவருக்கு ஒரு பட்ஜெட் சொல்லிருவாரு அந்த பட்ஜெட் வச்சுதா நம்ம இப்போ நம்ம மணி ப்ளான் பண்ண முடியு ஏன்னா எவ்வளோ பேர் வரு நம்ம ஆளுங்க கொஞ்ச சேரும் போது மேபி நம்மளோட ஒவ்வொரு ஒவ்வொரு தங்களோட அமௌண்ட்டு கொஞ்ச ரெடியூஸ் ஆனாலு ஆகலா
ஆமமா நம்ம ஃபர்ஸ்ட் டு அதுக்கு எல்லா எத்தனை பேர் வராங்கன்ற லிஸ்ட்ட மொதல்ல ரெடி பண்ணணு
ஆ இப்போ கொழந்தைங்களே நம்ம ஃபேமிலியில எவ்வளோ பேர் இருப்பாங்க
அவுங்க மட்டுமே எப்படியு ஒரு பத்து பேரு கிட்ட இருப்பாங்க
பத்து பேர் இருப்பாங்களா ஆமா ஆ ஆமா ஆனா கொழந்தைங்களுக்கு மட்டு ஏதாச்சி ஆ கொழந்தைங்களுக்கு ஏதாச்சு அமௌண்ட்டு கொஞ்ச கம்மி பண்ணுவாங்களா இல்ல ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் கேப்பாங்களான்னு கேட்டு பாக்கலா ஏனா சின்ன ஆ ஏனா ஃபைவ் இயர்ஸ் பிலோன்னா கேக்கலதா கொஞ்ச ஃபைவ் இயர்ஸ் அபோ இருக்குற கொழந்தைங்களுக்கு நா ஒவ்வொரு தனி தனி சீட்டா உக்காருவாங்கல்ல அவங்களுக்கு எப் டின் பாக்கலா
கேட்டு பாருங்க அதுதா கரெக்டா இருக்கு ஃபஸ்ட்டே கேட்டு எல்லாமே வந்து கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க அவருக் ட்ட அப்பறோ இது சரி இல்ல அது சரி அப்டி இல்லன்னு ஏதாவது சொல்ல போறாரு கொழந்தைங்க வேணா அப்படின் சொல்லிட போறாரு
ஆமா அதுவு கேக்ணும்தா ஏன்னா அவங்க ஏ ஏ ஏ தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கொழந் தைகள கூட்டிட்டு போகும்போது அமோண்ட் ரெடியூஸ் பண்ணுவாங்க அது கேட்டுக்கோங்க ஆ தெரியாம ஃபுல் அமௌண்ட் குடுக்காதீங்கன்ற மாரி சொன்னாங்க பட் என்ன அவரு வந்து அவரோட டைமுக்கு அவ போய் அவங்க சொல்ற டைமுக்கு நம்ம கெளம்பிட்டோம்னா லன்சுக்கு பிரேக் ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆ டைமிங்க நம்ம சாப்டுடலா அப்பற எங்க வேணா சுத்திக்கலா நம்ம வந்து இப்ப ஆறு மணிக்கு கெளம்புங்க கோயிலுக்கு ஒரு ஏழு மணி கூட்டிட்டு போறேன்றப்போ நம்மளே ஏழு மணி கெளம்பிட்டேன்னா அவங்களுக்கு பிரேக் ஃபஸ்ட் பண்ற டைமு அவங்களுக்கு மிஸ் ஆகு
அதுவும் கரெக்ட் தான்
அவங்க சொல்ற டைமுக்கு நம்ம பண்ணனும்.
இப்போ நம்ம அ பிளான் பண்ற ட்ரிப்ல எல்லாமே, அடங்கிடூம்ல இப்ப நம்ம தீம் பார்க் பீச்சு வேற ஏதாவது இப்ப கோவில் அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போக முடியுமுல்ல
ஆ அதெல்லா சொல்லிக்கலா நம்ம எங்க எங்கன்னு சொல்லிக்கலா அப்பவே நம்ம இந்த தீம் பார்க்கு இருக்கணு பீச்சு இருக்கணு அப்ரொ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கணு கோயில் இருக்கணு இந்த மாரி ஏதாது பிளேஸ் சொல்லுங்க அ இவ்ளோ பேர் இருக்கோனா அவங்க அதுக்கு மாதி பிளேஸ் அவங்க நெறையா டூர் பிளான் பண்ணிருக்காங்களா அதனால அவங்க ஒரு பேஸ் சொல்வாங்க. நம்ம அது கம்ஃபர்டபிளா ஓகேனா சொல்லலா ஓகேனு சொல்லலா இல்லாட்டி வேற ஏதா பிளேஸ் சொல்லுங்க இந்த மாதி இருக்கிற மாதினா அவ அதுக்க ஏத்த மாதி அவரு சொல்லுவாங்க
சரி ஓகே சிஸ்டர் எதுக்கு இன்னொருத்தவங்களையு இல்ல சி்ஸ்டர் எதுக்கு இன்னொருதவங்கள ஆட்டோமெட்ல பாத்து வச்சுகோங்க இன்கேஸ் எதாது ப்ராப்ளம் அவங்களால வர முடியல அப்டின்னா நம்ம ஆட்நெட்ல யூஸ் பண்ணிக்கலால அதுக்காக
ஆமா சிஸ்டர் அ சரி நா யாராச்சு இருக்காங்களான்னு பாக்குற நீங்க எதுக்கும் நம்ம ஃபேமிலியிலே இருக்கிற நீங்க முடிஞ்ச அளவுக்கு கால் பண்ணி கன்ஃபாம் பண்ணுங்க நானும் கன்ஃபாம் பண்ணிட்டு உங்களு கூப்ட்ற
ஓகே சிஸ்டர் நா இப்பவே கால் ஸ்டாட் பண்றே நீங்க எதுக்கும் முன்னாடி இப்பவே ஸ்டாட் பண்ணுங்க அப்பதா பேசி கன்-கன்ஃபாம் பண்ண முடியு
ஆ ஓகே சிஸ்டர் பாய்
ஓகே சிஸ்டர் பாய்
ஆ பாய்
பாய்